தூக்கோ வருது தா குளிச்சிட்டு தூக்கோ வருது ஆமா
எப்டி நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வந்ட்டீங்களா
ஆ முடிஞ்சுச்சு முடிஞ்சு அதா திருப்பியு ஏழு மணிக்கு முடிஞ்சுச்சு இப்ப ஏழு மணி
ஏழு மணிக்கு முடிஞ்சுக்கலா காலையில
ஆமா ஆமா
ஓகே ஓகே ப்ரோ நீங்க வீட்ல இருந்தே பாத்துட்டுயிருக்கிங்களா ஒர்க்கு
ஆமா ப்ரோ ஆமா வீட்லே
ஆ ஓகே ப்ரோ ப்ரோ வெளியே எங்கயு போலயா
இல்ல ப்ரோ வெளிய திருப்பி இங்க நேத்து நேத்து மழ இங்க சடனா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல இங்க கொஞ்சோ மழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு
ஓகே ஓகே ப்ரோ இங்கியும் காலையில மழ தா வந்துட்டு இருந்துச்சு ம் ஓகே ப்ரோ வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
ஆ எல்லா சும்மாதா இருக்காங்க வீட்ல சமைப்ப சமைச்சு அம்மா சமைச்சுட்டு இங்க வெளியே போயிருக்காங்க ஏதோ வேலையா தம்பி வீ உக்காந்து ஃபோன் பாத்துட்டு இருக்கா
தம்பி வன்ட்டாருங்களா
இது இங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அவுங்க அவரு வெளியே இருக்காரு இங்க வந்து ஆ
ஓ ஓக்கே ஓக்கே அப்புறோ அப்பா வேலக்கி போறங்களா இல்ல வீட்டுல தானா ப்ரோ
ஆமா அப்பா அப்பா வெளியே வெளிலேல இருக்காரு அப்பாவு பெங்களூர்ல இருந்தாக நாங்க இங்க புதூருல
ஓக்கே ஓக்கே ப்ரோ செரி ப்ரோ அப்புறோ ம் சொல்லுங்க
சமைக்றதெல்ல நீங்க எதுவு சமைப்பீங்ளா உங்களுக்கு என்ன ஐட்டம் நீங்க உங்களுக்கு சமைக்க தெரியு
எனக்கு சமையலுக்குல்லா அவ்ளோக்ல்லா இன்ட்ரெஸ்ட்டு இருக்கு ப்ரோ ஆனா சமையல் பண்ற சந்தர்ப்போ கேடைக்ல இன்னைக்குதா கெடச்சதே ஒய்ஃபுக்கு முடியலன்னாங்க சொல்லி தேங்கா சட்னி அரைச்சு தோச ஊத்துனே ஆ
ம்
அ ப்ரோ மத்தபடியே எல்லா
இது நாஸ் இல்லல சமைக்கதுன்னு நான்வேஜ் செய் ய தெரியாது சமயல் இது ப பண்ண தெரியு எனக்கு இத இந்த இது செய்வே அப்டின்றமாரி கேக்ற பிரியாணி ஐட்டமு
இது செய்வே ப்ரோஸ் செய்வ அது சாப்பற்துக்கான ஆள் இல்ல அது தகுந்த ஆள் கெடயாது நா செய்றது அதங்காட்டி அவுங்க விட மாட்டாங்க நானே சொல்லிகிறேம்பாங்க அப்றோ ப்ரோ இதுக்கு எடு ஆமா ஆமா ப்ரோ எடுத் இது எதுக்கு வேஸ்ட்டு பண்ணிட்டு கீழ கொட்டிட்டும்பாங்க செரி செரி அவுங்ளே செஞ்சிக்வாங்க ப்ரோ ம் நீங்க பண்ணுவீங்ளா சமையல்லா
ம் அ ம நானு அதே பண்ணுவ ப்ரோ அது அதேமார்தா வீட்ல அம்மா ஒத்துக்க மாட்டங் உடமாட்டாங் சொதப்பிடுவே அது அது செஞ்சிருவே நம் செஞ்சா கூடவேநிந்து அப்டே பாத்துட்டே இருப்பாங்க அத செய்க்கூடது இது செய் அது பொண்ணு இது பொண்ணு
அதா நா பண்ணா தனியா விட்ருனோ ப்ரோ அது பெயினு இது
அதுதா எல்லாருக்கு அதுதா ஆமா கூடவே இருப்பாங்க அதனால நம்ம பண்றதுக்கு இன்ரஸ்டு வரு நம்ப
அதேதா ப்ரோ இங்கேயு பண்ணிட்டுயிருக்காங்க இல்லாட்டி விட்டாங்ன்னா கட்டி போட்டு வெச்சிருக்காங்க கைய அவுத்து உட்டாங்ன்னா இன்னு ம் ஆனா அதுல ஒரு எக்ஸ்போர்ட் ஆயிருவே
வீட்ல உங்களுக்குனு ஃபேமிலி இல்ல யார்தனா இந்த கடன்னு லோனு இஎம்ஐ எல்லா எதனாயிருக்க மந்த்லி
லோனு இ எம் ஐ ன்னு இப்பதிக்கி எதுவு இல்ல ப்ரோ வாடக மட்டுந்தா மந்த்லி போய்டுருக்கு
வேற எந்த கடனு இல்லயா பெருசா
இல்ல இல்ல ப்ரோ இருந்துச்சு எல்லாமே இப்பதா ப்ரோ இந்த முடிச்சே ஒரு ஃபாட்டி கே இருந்துசு பாட்டுகே முடிச்உட்டே சரி வீட்ல இருக்கோ எதுக்கு காசு வெச்சுட்டு அதுல முடி
கடனே பெரிய கடனே நாப்பது அம்பரூவா அந்த அம்பதாயிரத்துக்குல்லதா ஃபேமிலிக்கே எத்திங்ளா மொத்தோமா வெளிய எல்லா சேத்து
ஆ ஆமா ப்ரோ அவ்ளோதா ப்ரோ அண்ணனே அண்ண வெச்சிருக்காரு ஒரு த்ரீ லேக் போக சம்ந்திங் த்ரீ ஃபோர் லேக் வெச்சிர்ந்தாரு இப்ப அவுரு முடிச்சட்டாரு ஒன்பாயிண்ட் பைவ்லேக் தா இப்போ கைல வெச்சுரு
ஓகே ஓகே அது பரவால்ல ப்ரோ இருக்குரு
இன்னிக் இனி ஃபியூச்சர்ல பெரிய கடன் ஒண்ணு இனி ஃபியூச்சர்ல கடன்ட்ருக்கு ப்ரோ ஒரு ஃபாட்டி லேக் எடுக்றமாரி இருக்குது ஹோம் லோன் எடுக்லான்ருக்கோ அதா ஒரு ஃபார்ட்டி லேக் இல்ல ஒரு டுவெண்டி தா எடுப்போ கைல கோல்டு
அப் இல்லாம
சொல்லு சொல்லுங்க ப்ரோ
மி மிச்சோ லோன் எப்டி தருவாங்க மிச்சோ நீங்க டுவெண்டி லாக்ஸ் அவுங்க நீங்க கோல்டு வச்சா கூட மிச்சோ டு அவுங்களே தருவாங்ளா நம்ம வேலையிலே இருக்கணு இல்ல பிசினஸ் எதுவு பண்ணாதா தருவாங்க
இல்ல இல்ல இல ப்ரோ வேலைல கன்ஃபார்ம் இருக்கணு சேலரி ஸ்லிப்பு த்ரீ மந்த்து சேலரி ஸ்லிப்பு போது ப்ரோ நம்ம என்ன கோல்டு எப்டியிருந்தாலு ஒ ஒன் இயர் டு ம் ம் அதா ப்ரோ ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆயிரோ எப்டியிருந்தாலு அதுக்குள்ள பாத்தீன்னா ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போ மாட்டோமா
சேரி சேரி
அதுல ஏதோம் ஒரு போனும்னா சேலரி ஸ்லிப்பு என்னோடது பாத்தீங்கன்னா இப்ப நா ஒரு டொண்டி ஃபைவ் வாங்குனா அண்ண ஒரு டொண்டி ஃபைவ் வாங்னாலே ஃபிப்டி ஆச்சு ஃபிப்டி வச்சு லோனு பண்ணிக்கலாங்க ஒரு டொண்டிஃபை பண்ணிக்கலானாங்க அ கோல்டு வச்சு ஒரு டுவெண்டி பண்னோனா ஃபாடி ஃபைவ் ஆச்சு
சேரி
அத வச்சு ஒரு வீட்ட போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சு ப்ரோ வீடு கட்றதே பெரிய கனவா இருக்கு
எல்லா ஒரே ஃபேமிலி மொத்த ஃபேமிலியா அண்ண தம்பி எல்லா ஃபேமிலியு ஒரே வீட்ல இருக்கிறதுக்கு இல்லயா அப்போ அதுனால கரெக்டா இருக்கு
அப்பா அம்மா அண்ணால்லா கீழ இருக்க மாரி நா மேல இருக்க மாரி ப்ரோ
ம் சேரி சேரி
ஓகே வா அ வெறப்
அப்டின்னா ஃபிப்டி அ இப்ப ஃபிப்டி லேக்ஸ் லோனுனா எப்டி மந்த்லி அ எவ்ளோ இ எம் ஐ வறந்தா விக்கிற மாரி அது ப்ளான் ஏதாவது நெனச்சிருக்கீங்களா அப்டியே மந்தலி இவ்வளோ இருந்தாதா பண்ண முடியு ஏன்னா நமக்கு வீட்டு செலவு எல்லா இருக்கு இல்லயா
ஆமா ப்ரோ ஒரு ஒரு எயிட்டீன் சம்திங் வர மாரி ப்ரோ ஒரு ஒம்பதாயிர ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு கட்ற மாரி எயிட்டீன் வந்துரும் ப்ரோ மாச கட்ற மாரி
ஒரு ஆளுக்கு எய்டீன் வந்துருமா
இல்ல இல்ல ஒரு ஆளுக்கு வராது ரெண்டு பேரு சேத்தே வந்துரும் ப்ரோ
ஆ அப்டி ஒரு ஆளுக்குக்குன்னு ரொம்ப கஷ்டகிறால அதுனால
ஒரு ஆளு சிரமோ ப்ரோ ரெண்டு பேர் சேத்தி கட்டுறன் காட்டி தெரி்சுக்கிறே ஏன்னா ஒரு பக்கோ ரெண்டுக்கே இருக்குன்னா ரெண்டு குடுக்குமே நெனச்சிட்டு குடுக்க வேண்டியதா ப்ரோ
அதா இப்ப அப்டி பண்ணா கூட சம்ப
ம்
மந்த்லி வீடு பிரிச்சன இ வீடு ஆயிடுது ஆனா அது வீடு கட்ற வரைக் ஒரு வீட்ல தா இருக்க போறோ அது ஒரு பக்கோ இப்ப வீடு நம்போ எப்டி கட்டுதான்னே போறீங்கள இல்ல வாங்க போறீங்களா கட்ன வீடா
இல்ல ப்ரோ கட் னு வாங்கறதுலா செட் ஆகுது ப்ரோ ஏனா எடம் இருக்குது அந்த எடத் துல கட்டினா தா கொஞ்சோ நெறைய பேரு ரொம்ப டவுனா நெனைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நம்ம ம் கட்னு ப்ரோ அது கட்டி தான் அந்த எடத்துல கட்டணும் சம்மா எல்லாம் வாய் பேசிட்டு இருக்காங்க
அது அதேதான் வீடுன்றது அதா அந்த ஒரு காரணத்துக்காகத கட்டுவாங்க அது ஒன்னு பிரச்சன தப்பு இல்ல
அது நீங்க பாத்தீங்க நீங்க டெய் இப்ப நீங்க ஒரு நுப்பது வருஷத்துக்கு லோன் போறீங்க வைங்க முப்பது வருஷத்துக்கு போட்டீங்னா உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் நீங்க அப்டி கட்டக் கூடாது இப்ப எடையில பாத்தீங்கன்னா ஒரு போனஸு இல்லாட்டி ஒரு இன்கிரிமெண்ட் வருதுன்னுவைங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு போனஸ் வருதுன்னா ரெண்டு போனஸத்தை சேத்து கட்டினீங்கன்னுவைங்க இங்க முப்பது வருஷத்துல கட்ட வேண்டியது ஒரு அஞ்சு பத்து வருஷம் கம்மி பண்லாம் ஒரு சேத்தி ஒரு ரெண்டு ரெண்டு இ எம் ஐ சேத்தி கட்டுறப்ப வருஷத்துக்கு
புரிது
ம் அப்டி பண்ணணும் ப்ரோ அப்டி பண்ணீங்கன்னா நீங்க பதினஞ்சு முப்பது வருஷங்கிறது பதினு வரு ம்
இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க இப்ப வேலைக்கு போயிட்டா எப்டி அந்த பிஸ்னஸ் இல்ல பிசினஸ் பண்ணுவோ பண்ண யாரும் வச்சு நடத்திட்டு நீங்க வேலைக்கு போற மாரியா எப்டி
இல்ல ஒரு பிஸ்னஸ்ங்குரது பாத்தீங்ன்னா இந்த கோழிப் பண்ண பாத்திங்கன்னா மெயின்டனன்ஸ் பாத்திங்கன்னா காலையில ஈவினிங் காலையில பாத்தீங்கன்னா அந்த மந்தியெல்லாம் இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிருக்கும் அதெல்லாம் பாத்தாங்க களைச்சி விட்றணும் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு டைம் கழச்சி விடணும் அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா தீவனம் வந்து மொத்தமா கொட்டிட்டோம்னா அது சாப்ட சாப்ட அதுபாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் தனியா இருக்கும் ப்ரோ வந்துகிட்டே இருக்கும் அப்றம் வாரத்துல வீக்லி ஒன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும் அவ்ளோ தான் ப்ரோ ஆள் இருக்காங்க அப்பா இருக்காங்க இல்ல இல்ல ப்ரோ அப் பா லோக்கல்லல தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு அப்ப அப்ப பாத்துக்குவாரு அவரு அவரு நாங்க அப்டியே வேலைக்கு போயிட்டு வந்தருவோ அப்றம்
ஆ அப்டின்னும் பரவால்ல அப்டி பாத்தாதா ஒரு பிசினஸும் ஒரு அளவுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு பெருசா வரலேன கூட ஒரு இருபது முப்பதுந்துச்சுன்னா நீங்க வேலைக்கு போயிட்டு ரெண்டு பேர் போட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப டைட்டாவும் போக
என்னா ம் அப்பதான் இன்னொன்னு ஏதாச்சும் இன்னொன்ன குரோத்தை ஒன்னு குரோத் பண்ணிட்டு இன்னொன்னு அடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு கோழிப்பன்னயே இருக்குன்னா ரெண்டா மூணோ மாத்தணும் ம்
ஆமா
ஏது நல்லபடியா நடந்துச்சுனா பரவால்ல ஏன்னா இப்டியே இருந்தோம்னா இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரவல்லாம் ஓரா பண்ணிட்டு இருக்கானுங்க
என்ன மாரி வீடு பிளான் ஐ மீன் டூ பிஹச்கே த்ரீ பிஹச்கே அந்த மாரி வந்து எந்த மாரி பிளான் த்ரி பிஎச் கே தா
அது கீழ நாங்க பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு கீழே ஒரு மூணு ரூமு அதுக்கப்புறம் பாத்தன்னா ஒரு கிச்சனு அதே மாரி ஸேம் மேலயே அதே தான் ப்ரோ
ஓகே ஓகே
ம் அவ்ளோதான் பிளானு ரெண்டு பிளானு ஜார்ஜி பிடில்ல பிளானிங்க கூட எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிருக்கோம் ட்டே நீ இன்ஜினியரிங் அட்வான்ஸ் குடுக்குற்து பேலன்ஸ்சு
அதா லவ்டு மெயின் லோனு லோன் அது வேற
எல்லாத்தோட கம்பேர் பண்ணி நல்லா கட்ணு பாத்துட்ருக்கோம்
என்ன மாரி லேண்ட்டு ரேட்டெல்லா உங்க அந்த உங்கள்து உங்க ஏரியாலல்லா
இங்க இப்ப கம்மிதா ப்ரோ இங்க ஒரு சென்ட்டு பாத்தீங்ன்னா அஞ்சு ஆறு தா வருது நீங்க இருக்குற சைடு ப்ரோ
இங்கலா பெருசா எனக்கு
நீங்க இருக்குற சைடு எவ்ளோ ப்ரோ லேண்ட் இருக்கு
எல்ல இங்க நீயூவா எதும்
ஓகே ஓகே ப்ரோ
நீ சொல்ற அரும பெருசா இருக்காது இங்கே கூட
ம் எங்க இதுலயே இப்ப பாத்தீங்ன்னா ஒரு ஹஃப்ன்ஹவர் டிராவல் பண்ணோம்னா அங்க ஒம்போது போயிருச்சு ப்ரோ
இந்த ஊரு வெளியே இருக்கா நீங்க சொல்ற எடம் இல்ல ஊருக்கு உள்ள இருக்கா
இப்ப நாங்க கட்றதா ப்ரோ இப்ப நாங்க இருக்கிற எடத்துலயே தா இப்ப நாங்க நூத்தம்பது மீட் உத்ர மேர்ல அம்மா அப்பா இருக்காங்குன்னல்ல அவ அங்கேய தா கட்ருக்கு
அதா அது ஊருக்கு உள்ளயா நீங்க இருக்கற்து ஊருக்கு வெளியன் கேக்குற
ஊருக்கு உள்ளதா ப்ரோ
ஆ செர் செரி
சர் ஓகே ப்ரோ உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி ப்ரோ மீண்டும் சந்திக்லாம் ஆ ஓகே ப்ரோ தேங்க்யூ